பேசலாமா அக்கா பேசலாமாங்க அக்கா
ம் பேசலா தோழி பேசலாமா என்ன செய்றீங்க தோழி
நா சும்மாதாங்க்கா இருக்கே தம்பிய தூங்க வக்கலான் ட்ரை பண்ணிட்ருக்கே
ம் சரி தோழி
நீங்க என்ன பண்றீங்க படுத்துட்டீங்ளா
இல்ல தோழி இனிமேதா படுக்கணு தோழி கொஞ்சோ வேல இருக்கு ஆ ஜாமலா கழுவனு தோழி
ஓகே ஓகேங்க இப்ப இப்பயே மணி டென் பத்திர மணி ஆக போகுது இனி எப்ப அந்த வேலயெல்லா முடிச்சிட்டு படுப்பீங்க
ஆமா தோழி நைட்டு படுக்க எப்பவுமே லேட் ஆயிடுது ஏன்னா சுத்த பண்ணி வச்சிட்டு பசங்களுக்கு காலைல உணவு காலைல ஏழரை மணிக்கெல்லா ஆட்டோ வந்துரு தோழி
ஓகே ஓகே
பசங்களுக்கு பள்ளிக்கு போறதுக்கு அதனால கொஞ்சோ எல்லா வேலயு ஓரளவுக்கு முடிஞ்ச வரையு பாத்து வச்சிட்டு தா படுக்குறது தோழி கால்ல எந்திச்சி சாப்பாடு டைரக்டா செஞ்சு குடுக்குற மாரி தோழி
ஆ கொஞ்சோ உங்களுக்கு அது ஈஸியா போயிரு வச்சுக்கோங்கலே நீங்க முன்னாடியே கொஞ்சோ முன்கூட்டியாவே எல்லா என்னன்ன செய்யணு முன்னாடியே நீங்க ரெடி பண்ணி வச் பின்ன மார்னிங் எழுந்ததுமே நீங்க வந்து கொஞ்சோ செஞ்சு சமைச்சு மட்டு குடுத்துட்டீங்கனா ஈஸியா போயிரு உங்களுக்கு
ஆமா தோழி
நீங்க வேலைக்கு போறீங்ளா வீட்லதா இருக்கீங்ளா
இல்ல தோழி நா வீட்லதா இருக்க தோழி
ஓகே ஓகேங்க்கா
எங்க ஊர் கொஞ்சோ கிராமங்கிறதுனால ஆ வந்து பொம்பளைங்களா வெளில போய் வேல பாக்குறது வந்து ஆ பலவிதமாக விமர்சன பண்ணுவாங்க தோழி இந்த காலத்திலயு இப்டி ஒரு ஆமா தோழி இந்த காலத்திலயு இப்டி இருக்கு இந்த கிராம தோழி
அத அது இப்ப அதெல்லா நம்ம தாங்க மாத்தணு ஏன்னா வந்து கிராமத்துலதா வந்துட்டு கேமராவே உங்களுக்கு தேவைப்படாதே ஆமா பக்கத்து வீட்டுக்காரங்களோட கண்ணு தா உங்களுக்கு கேமராவே
ஆமா தோழி
அதா அதாங்க ரொம்ப உங்களுக்கு அனுபவ இருக்கு போல கிராமத்தோட சூழ்நிலைய பத்தி
ஆமா தோழி நா வளர்ந்த வித வேற நா இப்ப இங்க வந்து மாட்டிக்கிட்ட வித வேற
ஓகே ஓகே ஏ அனுபவத்துல பேசுறீங்களா இல்ல கொஞ்சோ வருத்தத்துல பேசுறீ
ரெண்டுமே தா தோழி அனுபவிச்ச அனுபவிச்ச வருத்தத்துல பேசுற தோழி
ஓகே ஓகே சேரி விடுங்க போக போக உங்களுக்கே பழகியிரு எல்லாமே
ஆமா தோழி
ஆ உங்க பொண்ணுங்களுக்லா செட் ஆயிர்ச்சிங்களா இங்க இருக்குறதுக்கு
அ பசங்க பெறந்ததுல இருந்தே இங்கதான இருக்காங்க இந்த ஊர் வந்து பழக்க வழக்கத்துக்கு அதுங்களோட பழக்க வழக்கத்துக்கு விளையாடுறதுக்கு இது கொஞ்சோ சேஃப் தோழி கொஞ்சோ வந்து பாத்தீங்கனா பாதுகாப்பு இந்த தோழி இந்த இடம் பாத்தீங்க இந்த ஊரு பாத்தீங்கனா பாதுகாப்பு பெறந்து வளர்ந்த ஊருங்கிறதுனால என்னோட கணவருக்கு இதுதா பெறந்து வளர்ந்த ஊரு அவுங்க அப்பா அவுங்க தாத்தா அந்த மாரி பரம்பரையா இங்க இருக்கறதுனால கொஞ்சோ பாதுகாப்பு தோழி
அ அப்படி இருக்கவங்களா வேற ஊருக்குலா வர மாட்டாங்க இந்த சொந்த வீட விட்டுட்டுலா
ஆமா தோழி அதனாலதா இங்கயே எடோ வாங்கி வீடு கட்னது தோழி
ஓகே ஓகேங்க்கா
பசங்க படிக்கிறதுக்கு போறதுக்கு அதுதா கொஞ்சோ கஷ்டமா இருக்கு இங்கேருந்து காலையில ஏழ்ர மணி எட்டு மணிக்குலா ஆட்டோ வந்துரு கால்ல கெளம்பி போணு அதே மாறி அஞ்சர மணி ஆறு மணி ஆயிடுது பசங்க வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு டியூஷனுக்கு அனுப்ப முடியல டியூசனுக்கு அனுப்புனா லேட் ஆகு உங்க பத்துக்கு நைட்டு ஒம்போது ஒம்பதரை ஆகு வரதுக்கு அதனால கொஞ்சோ சிரமமா இருக்கு தோழி பசங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப செரமமா இருக்கு தோழி
அ ஆமாங்கா கொஞ்சோ இன்டீரியர் பிளேஸ்ல வந்து நம்ம இருந்தம்னாலே கொஞ்சோ இந்த மாறி கொஞ்சோ அப்பறோ அவங்களுக்கு எதாவது நம்ப ஆக்டிவிட்டிஸ் நம்ப கத்துக்கூடுது கிளாஸஸ் நம்ப அனுப்புறது அப்படி நம்ப பாத்தாலுமே வந்துட்டு இப்படி நம்ம ஒரு சில பேர் வந்து பக்கத்து ஊர்ல இருக்கோ அதுக்கு நம்ம பஸ் ஏறி போணும்னு நம்ப யோசிப்போ அது சேஃப் நம்ப என்னனானு சொல்லி யோசிக்கறதுக்கு இப்ப வந்து இப்ப நகரத்துல நம்ப இருந்தம்னா இதுக்கான பிரச்சனையே கிடையாது நம்ம வந்து அந்த நகரத்துக்குள்ளயே நமக்கு எல்லா வசதியுமே நம்ப இருக்குங்களா சோ நம்ம பயப்படத் தேவல்ல எஜுகேஷன் லெவல் நம்ம வந்து அட்வான் இப்ப இருக்கற காலத்துலலா வந்துட்டு நகரத்தோட வாழ்க்கைய தா அனா விரும்பறாங்க எல்லாருமே கொஞ்சோ பிள்ளைங்களோட பியூச்சரு க்காகவே வந்து அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணு அப்டின்னா நம்ம அதுக்காக எடம்மாற்றம் பண்ணியே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க
ஆமா தோழி இப்ப பசங்களுக்கு பாத்திங்கன்னா நா எக்ஸ்ட்ரா எதுவுமே கத்து குடுக்க முடியல தோழி அதுங்களுக்கா விவரோ தெரிஞ்சதுக்கு அப்பறோ வெளில போனாதா அதுங்க கத்துக்கலா இப்ப அந்த ஸ்கூல் டேஸ் முடியற வரைக்கு கொஞ்சோ இதே மாறியே ஸ்கூலு வீடுமாதா இருக்கணு தோழி
அ உங்களுக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு போறதுக்கு காலைல ஸ்கூல் பேருந்துலா வர்ரது இல்லிங்களா
அ பள்ளி பேருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கெடையாது அ பாப்பா பாத்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தா படிக்கிறா தம்பி தா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கறா
ஓகே ஓகேங்க ஓகே ஓகேங்க பட் ஆட்டோங்கும் போது கொஞ்சோ கேள்ஸ் கொஞ்சோ நெறையா பேரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குல்ல கொஞ்சோ சேஃபா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்க
ஆமா தோழி இங்க எதுத்த வீட்டுக்காரவங்க தா அதனால ஒன்னு பிரச்சன இல்ல தோழி ஆட்டோ ஆட்டோவ பொறுத்த வரைக்கு பிரச்சன இல்ல தோழி
சேரிங் சேரிங்கக்கா
சேரி தோழி
வாழ்க்கைலா எப்டி போயிட்ருக்கு உங்களுக்கு லைஃப் எல்லா
போயிட்ருக்கு தோழி நல்ல விதமாதா போயிட்ருக்கு தோழி பசங்களால நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க தோழி
அதுதா நமக்கு வேணு பசங்க சந்தோஷோ தா நம்ப சந்தோஷோ
ஆமா தோழி
அ உங்க வீட்ல எல்லாருமே நல்லா இருக்காங்களா அம்மா அப்பா எல்லாருமே
அ எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி அம்மாவுக்கு சுகர் பிரஷ் ஷர்லா இருக்கு அதே மாரி என்னோட மாமியாருக்கு அ சர்க் கர வியாதி இரத்த கொதிப்பு எல்லாமே இருக்கதா செய்து இந்த காலத்துல பாத்திங்கன்னா அ சர்க்கரை வியாதி வந்து எல்லாருக்குமே காமனாயிடுது ஒரு காமனாயிடுச்சு பாத்தீங்களா
ஆமாங்கா இப்ப வந்து இப்ப வந்து ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு எம்பது பேத்துக்கு வந்து சக்கரைக்கு வந்து நோய் கன்ஃபார்ம் இருக்கு ஒரு இரவது பேருக்கு மட்டு்ம்தா எனக்கு இல்லைங்கிற மாறி ஒரு ஆன்சரே அவுங்க சொல்றாங்க
ஆமா தோழி அ இப்ப என்னோட கணவருக்கு கூட சர்க்கரைவியாதி இல்லாம தா இருந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா பார் டர் லெவல்ல இருக்குன்னு சொல்லிட்டு அ ஒரு சின்ன மாத்ரை எடுத்துட்டுருக்காரு தோழி ரத்த கொதிப்புக்குதா மாத்ரை எடுத்துட்டருந்தாரு இப்ப பாத்தீங்கன்னா அ சிறிதளவு சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்லிட்டு மாத்ர எடுத்துட்டுருக்காரு துட்டு அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா சக்கர வியாதி தோழி அது ஜீன்னால கூட ஜீன்னால வர்றதுதா சர்க்கரை வியாதுன் சொல்றாங்க தோழி
ஆ ஆமா இப்பருக்கற அதுவுமே சொல்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நம்ம சாப்புட்ற உணவு முறைதா வந்து தப்பாருக்கு இப்ப நம்ம சாப்பட்ற எல்லா உணவுகளுமே வந்துட்டு சக்கர வந்து கலந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லா பாத்தா நம்ம எந்த ஒரு உணவுமே நம்ம வந்து சாப்புடவே முடியாது நம்ம சாப்டாம பட்டனியாதா இருக்கணு நம்ப
ஆமா தோழி இப்ப காய்கறிகள் நறைய சாப்புடணுன்னு சொல்றாமே இப்ப காய்கறிலியுமே நறைய இப்ப அந்த மண்ணுலேயே நறைய உரங்கள் போட்டுதா அந்த காய்கறியை வளக்குறாங்க அதுவுயில்லாம அதல பூச்சி அடிக்க கூடாதுங்கறதுக்காக பூச்சி மருந்தெல்லா நறைய அடிக்கிறாங்க அந்த அந்த காய்கறியேதா நம்ப சாப்புட்றோ அது அது நம்ப நம்ம ஆரோக்கியோ நெனைச்சிட்டு சாப்புட்றோ ஆனா பாத்தீங்கன்னா அதுலயு ஏகப்பட்ட கெடுதல் இருக்கு பாருங்க
ஆமாங்கா பட் இப்ப இருக்குற எல்லா புட்டுலயுமே வந்துட்டு கெமிக்கல் இருக்கே கெமிக்கல் இல்லது எந்த ஒரு உணவுமே கெடையாது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப கலப்பட கலப்படமாதா இருக்கு அப்பெல்லா வந்துட்டு வீட்ல நம்ம வந்து வெத போடுவோ அது வளரு அத நம்ம வந்து யூஸ் பண்ணும் போது நமக் கு வந்து நம்பளோட கண் பார்வையில இருக்கும் போது நமக்கு எல்லாமே நமக்கு பாதுகாப்பா இருந்துச்சு இப்ப எல்லாமே நம்ம தொட்டத்துக்கெல்லா வந்து வெளிய போய் வாங்றோ இப்ப தக்காளியெல்லா வாங்குறோ அது வந்து அது வந்து எந்த மாரி தக்காளின்னு சில சில பேர் வந்து தக்காளிக்கு வந்து இன்ஜெக்சன் போடுறாங்க அது வந்து ரெட்கலரா இருக்கறதுக்கு என்னென்னமோ மேல வந்து மேல வந்து கலப்படம் பண்றாங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க
ஆமா தோழி இப்போ மண்ணுலேமே பாத்தீங்கன்னா அதிகளவு உரங்கள் சேத்துதா வந்து காய்கறியை விளைய வைக்கிறாங்காரு காய்கறிகலாட்டு அரிசி ஆகட்டு இப்ப வயல்லயே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா மொதல்ல பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி வந்து வயல்ல அடிச்சுட்டு அதுக்கப்பறமா தா இந்தன வயல உழுதுட்டு அதுக்கப்பறமா தா நெல்லு விதைக்கிறாங்க அதுக்கப்புறோ பாத்தீங்கன்னா அதுக் கு உரம் குடுக்குறாங்க அதனால தா அந்த மண்ணு வீண் அந்த மண்ணுல உள்ள சத்துக்கள்லா போயி அந்த மண்ணு வந்து வீணாயிடுச்சு வீணாயிடுச்சின்னா அதுக்குள்ள சத்துக்கலா நம்மளுக்கு என்ன கடைக்கு அதுல உள்ள கெமிக்கல் தா நம்மளுக்கு கடைக்கு நம்மளுக்கு என்ன ஆரோக்கியமா கெடைக்கிறதுக்கு என்ன இருக்கு
இப்ப நம்ம சாப்பட்ற எந்த ஒரு உணவுலியுமே ஆரோக்கியங்கறது எதுவுமே கடையாத் அந்த உணவு தா அப்டின்னு இப்ப பாருங்க அந்த பச்ச பட்டாணி எடுத்துக்கிட்டா கூட அதுல கூட பாருங்க இப்ப சந்தையில வந்து ஒரு பாக்கெட் பத்து ரூபாய் இருபது ரூபாயனு விறக்கிறாங்க அதை நீங்க வாங்கிட்டு போனீங்கின்னா உடனே நீங்க குக் பண்ணி சாப்பிடலாம் உடனே நீங்க சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்றாங்க பட் அதுலயுமே வந்து கிரீன் கர் பச்சை கலர்ல வந்து ஏதோ ஒரு நிறத்துக்காக வந்து கலர் பூசுறாங்க பூசி அதை நம்ம அப்டி சாப்பிட்டாலமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல் தான் அதெல்லாம்
ஆ ஆமா தோழி அ திங்கிறது ந்தோமா சில்லற ஜாமான கூட நம்ம கரெக்ட் டைரக்ட்டா யூஸ் பண்ண முடியல பாருங்க ஒரு ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் சோம்பு வாங்கிட்டு வந்திருந்தே சோம்பு பாார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு நிறத்துல இருந்துச்சு தோழி என்னடா இந்த சோம்பு பச் பச்சை நிறத்துல இருக்கிற சோம்பு வந்து கருப்பு நிறத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு சேரி அதையாச்சி காய ப்போம் அப்டின்னு சொல்ட்டு தண்ணியில் போட்டா அப்டியே கருப்பு கலர்ல மாறி அதுல அந்த சோம்போட நிறமே மாறிடுச்சு தோழி
போய்ட்டான் ஆ ஆமாங்க அது வந்து கருப்பு கலர் கருஜீரகமா ஒரு வேளை மாத்திக்கிட்டு நீங்க வாங்கிட்டீங்களோ ஏதாவது
இல்ல தோழி பெருஞ்சீரகம் தான் பெருஞ்சீரகம் தான் கருஞ்சீரகம் வேற அது சின்னதா இருக்கும் இல்லையா அது சீரகம் பெருஞ்சீ ரகங்கிறது பச்சையா பெருசா இருக்கும் இல்லையா அது
ஆமா ஆமாங்க தோழி இப்ப எல்லா ஃபுட்லயுமே வந்து ரொம்ப பிரிசர்வேட்டிவ் அதிகம் வந்து கலப்படம் கலக்குறாங்க அதோட இப்ப வந்து அதிகமா வ இப்ப கேசரி இப்ப வந்து ஒரு கேசரி செய்யணும்னா பாருங்க முன்னெல்லாம் வந்து கேசரி வந்துட்டு அந்த உணவு உணவு உணவு உணவு கலருக்காக வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் கலர் மட் டும் தான் இருந்துச்சு இப்ப பாருங்க இப்ப வந்து பச்ச கலர்ல இருக்கு செவப்பு கலர்ல இருக்கு ஆ என்னென்னமோ கலர் வந்து நிறைய வந்து அதல வந்து ஆட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து அதலல்லாம் நம்ம சா ஆனா ரொம்ப வந்து ரொம்ப கெடுதல் அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க
ஆமா தோழி கேன்சர்ல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர் உணவுகள்னாலதான் முதல்ல வருதுன்னு சொல்றாங்க தோழி ஆரம்பமே இந்த கலர் உணவுகள் தான் சொல்றாங்க
அத விட பாருங்க அதுலே இப்பா அதுலதான் இருக்குன்னு இப்ப நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோலிங்க அதுல கூட பாருங்க கலர்ஸ் சோடா என்னென்னமோ ஒரு ஃப்ளேவர்ல வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர போட்டு மிக்ஸ் பண்ணி குடுக்குறங்க அதவந்து குழந்தைங்க வந்து இப்ப ரீல்ஸ் பாக்கும் போது மொபைல் பாக்கும் போது அவங்களுக்கு வந்து அட்ராக்டிவ்காக வீடியோஸ் அப்டின்னு எடுத்து போறாங்க கொழந்தைங்க வந்து அதேதான் எனக்கு வேணும்னு சொல்லி நம்மகிட்ட ரொம்ப வந்து பிடிவாதமா கேட்டுட்டு இருக்காங்க
ஆமா தோழி ஆமா அது வந்து வாங்கவே கூடாது இந்த பத்து ரூபா கூல்ட்ரிங்க்ஸ்சு இந்த இதல்லாமே வாங்கவே கூடாது தோழி பசங்களுக்கு நம்ம வீட்ல தான் செஞ்சு குடுக்கணும் ஐஸ்கிரீம் ஆகட்டும் எதுவுமே நம்ம வீட்ல தான் செஞ்சு குடுக்கணும் தோழி கடைல வாங்கணும் உணவு ஆ ம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் லெமன் குடுக்கலாம் லெமன்லயே நிறைய அந்த இதெல்லாம் இருக்கு வந்திருக்கு பாத்தீங்களா பிளேவர்ல்லாம் அதெல்லாம் குடுக்கலாமா தவிர நம்ம கடைல வாங்கி எந்த கூல்ட்ரிங்க்ஸுமே குடுக்கவே கூடாது தோழி
ஆமாங்க்கா
தோழி தொடர்ந்து பேசலாம் தோழி மறு அழைப்புல சந்திக்கலாம் நன்றி.
ஆ நன்றி்ங்க்கா.